ஹலோ என்ன பண்றீங்க
என்ன பண்றீ நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சும்மாதா இருக்கே என் யார் கேட்டாலு நா சொல்ற ஒரே ஒரு வார்த்த நா சும்மாதாங்க இருக்கே அப்டின்றதுதா
சும்மாதா இருக்கே யாரு கேட்டாலு அதா நமக்கு வருது வாய்ல
ஆமா ஏன்னா நம்ம சும்மாதா இருக்கோ வேல செய்யிற போது யாருக்கு கால் பண்ண மாட்டாங்க சும்மா இருக்கு போது கால் பண்ணிட்டு என்ன நீங்க சும்மாதா இருக்கியா ஆ அந்த மாரி நெனைப்பாங்க அப்டி நெனைக்கு போது நமக்கே ஒருமே அசிங்கமா என்னடா நம்ம உண்மையிலே சும்மாதா இருக்கோமா அப்டின்றமாதி ஒரு யோசன வந்துடு நம்மளுக்கு
அனா நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும்ல அதுலய பெரிய விஷயம் தானே இப்ப யாரு உண்மையா இருக்கா
தாங்க சில பேர் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணலனாலுமே ஏன் ஒரு வேலையா இருக்கானு அப்புறமா கூப்பிறே இப்ப நீ வய் ஃபோன் அப்டின்ற்வாங்க
இப்பயு பிசிதா பேசவே மாட்டேங்கிறாங்க
ஆனா அவங்க சும்மாதா இருப்பாங்க நம்மள அவாய்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரீசன் தெர்ல அதனால அது ஒரு காரணமா சொல்லி நம்மள தட்டி கழிக்ராங்க அவ்ளோதா
இப் அதுதா அதுதா உண்மை இப்போ வந்து எந்த ஒரு இதுலயுமே உண்மைன்னு ஒன்னே இல்ல
ஆனா என்ன பொருத்துவரைக்கு என்ன சுத்தி இருக்கு எல்லா பர்சன்ஸுமே எனக்கு உண்மையா இருப்பாங்க அப்டி பார்த்தாலே தெரியு ஓகே நம்ம இத் ஏதோ நல்ல எடத்துலதா வந்து சுத்தி வளைச்சிருக்காங்க நம்மள ஓகேதா அப்டின்னு தோணு
அப்போ அவ்லோ லேக் கீ சொல்ல போனா
ஆமா எங்க ஃபேமிலி சைடு சேரி எ ஃரெண்ட்ஸ் சைடு சேரி ரெண்டு பேருமே எனக் வந்து வந்து என்னோட லைஃப்ல நா எதயோ பெருசா சாதிச்ச மாரி எங்க வீட்ல எல்லா வந்து எல்லாருமே செம்ம டைப்பு இவங்க கொற இவங்க வந்து ரொம்ப ஸ்டரிக்ட் அப்டில்லா யாருமே கிடையாது
ம்
எல்லாருமே நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க எ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா எங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டா மாறிடுவாங்க அந்த மாரி ஒரு மாரி ஜாலியான குடும்பத்துல வந்து பொறந்துருக்கே ஆனா அடுத்த ஜென்மத்துல இப்டி வந்து பொறப்பனானு கேட்டா தெர்ல இருக்குற ஜென்மத்து த்துல நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு போனு அப்டின்னு கான்ஃபிடென்டா இருக்கே
ஆமா இன்னைக்கு இருப்பமோ நாளைக்கு இருப்பமோ அதெல்லா தெரியாது இருக்கு இருக்கிற வர ஹாப்பியா அந்த மூமெண்ட்ஸ என்ஜாய் பண்ணிட்டு
சின்ன பிள்ள நடந்துட்டு இருக்கு டவுக்கு இங்க கீழ விழுந்து எறந்துருது நல்லா நடந்துட்டு இருக்க மனுஷங்க டபக்குனு கீழ வந்து எறந்துடுறாங்க
அந்த ஊர்லயு நாட்டுலயு நடக்குது என்ன சொல்றதுக்கு
அதெல்லா பார்க்கு போது நமக்கு பயோ இரு பயோ ஒரு சைடு கூடிக்கிட் ட்டே போய் அதுலயே நமக்கு எதனா ஒன்னு ஆயிடுமோ அப்டின்னு வேற பயோ மருடி வருது
இருந்தாலு இந்த மத்தவங்களோட லைஃப்ப பார்க்கும்போது சில பொண்ணுங்களோட லைஃப் பார்க்குபோது நம்ம லைஃப் இப்போ ஓகேவா தா இருக்கு நம்ம நல்ல ஒரு சரவுண்டிங்ல தா இருக்கோ அப்டின்னு நினைக்கு போது கொஞ்சோ சந்தோஷ மா இருக்கு நல்ல பீப்பிள் கூட இருக்கோ அப்டின்னு நெனைக்கும்போது
ஆமா ஆமா இப்போ எப்டி சொல்றது ஒரு சில பேர் எல்லா பாக்கும் போது ரொம்ப கஷ் டப்படுவாங்க அவங்களோட நம்மள வந்து ஒ ப்பிடும்போது பரவால்ல அவங்களுக்கு விட நம்ம கொஞ்சோ ஒச தியாதா இருக்கு அப்டின்னு நமக்கு ஒரு தோணல் வந்துடு அதனால நமக்கு அந்த அளவுக்கு பயமோ எதுவுமே வேண்டா இருக்குற வரைக்கு குடுத்துரு க லைஃப வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிருணு அப்டின்தா ஒரு இதுல இருக்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ நமக்கு கெடைக்குதா இன்னைக்கு கெடைக்குதோ நாளைக்கு கெடைக்குதோ கெடைக்குறத வெச்சு வாழ்ந்துட்டு பேச் சாம இருந்துரணு
ஆம்மா நம்ம இது வேணு அது வேணுனு நம்ம சொல்லக்கூடாது நமக்கு வேணுனா கடவுளா நம்ம கையில குத்து இந்தா வெச்சுக்கோ இந்த நீ கே ட்டியே அப்டின்னு இது முடிக்கு நா எது கேட்டதில்ல அதனால தா கடவுள் வந்து எனக்கு குடுத்துட்ருக்காரோன்னு எனக்கே ஒரு தோனல் வந்தரு ஓகே
பெருசா ஆசப்படலைனாலு நமக்கு நம்ம நெனக்கிறது ஆனா கையில கெடைக்கு அது இன்னை கி இல்லனாலு என்னைக்காது ஒரு நாள் கெடைக்கு
கு ஆமா அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த நம்பிக்கைய மட்டு விட்ற கூடாது ஓகே ஒரு நாள் வரு வரு அப்டின் நென
ஆமா அப்டின்னு நெனச்சிட்டு பேசாம இருந்துரணு அதையே நெனச்சி யோசிக்கிறது அந்த மாரில்லா இருக்கக் கூடாது
அந்த மாரி இல்லா ஒரு லைஃப்லயு எல்லாமே கெடைக்கணுனு எனக் கொரு ஆச எல்லார் லைஃப்லயு நம்ம வர சந்தோஷ மாரியே நமக்கு வர்னு நமக்கு வர கஷ்ட வந்துரக் கூடாது அப்டின்னு நெறையா வாட்டி தோணு நிறைய யோசனைகள் ருக்கு நம்மளுக்குள்ள ஆமா
ஓவர் திங்கரா நீங்க
ரொம்ப திங்க் பண்வே நாளைக்கு நடக்க போறது இன்னிக்கே யோச்சிவெச்சுருவெ இப்டி நடக்கக் கூடாது நம்ம இந்த மாரி பேசக் கூடாது
எனக்கெல்லா நைட்ல தா ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு
ரொம்ப வரு என்னிக்கோ நடந்தத நம்ம அன்னைக்கு நைட்டு யோசிப்போ ஒரு வேல அன்னைக்கு இந்த மாரி பேசி ம இருந்ருக்கலாமோ அப்டின்னு தோணு ஆனா அதெல்லா யோச் சிச்சி பாத்தா காலைல சிரிப்பா இருக்கு ஆனா நைட்டு ம்
ம்மா அந்த டைம் அந்த பாயிண்ட விட்டுட்டோ போல ச இனி அடுத்த வர இதுல நம்ம கண்டிப் பா சொல்லணு
ஆனா அடுத்த வாட்டி நம்ம போய் நின்னா கூட அந்த பாயிண்ட் ஞாபக வராது அன்னைக்கு ஒரு பாயிண்ட் வி ச்சமே என்னா பாயிண்ட் அது அப்டின்னு தா யோசிப்போமே தவிர அது வராது
ஆமா
ம் வாழ்க்கன்றது ஒரு வட்டோன்றது கரெக்டா இருக்கு சுத்தி சுத்தி ஒரே எடத்துல வந்து நின்று நீங்க எப்டி ஒங்க ஒங்க வாழ்க்கைய வந்து நீங்க நடத்துறீங்க
ஏ வாழ்க்க ரொம்ப சந்தோஷமா போய்ட்ருக்கு
ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கா
கண்டிப்பா நா வந்து ஃபேஸ் பண்ணது மீட் பண்ணது எ ஸ்கூல் டேஸ்ல நறையா ஒரு நெகட்டிவ் இதெல்லா நறையா ஃபேஸ் பண்ணே அதுக்கப்புறமாட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெடச்சாங்க ஒரு லெவன் டுவல் லெவன்த்து டுவெல் த்துல தா என்னோட நியூ லைஃபே கெடச்ச மாரி சொல்லுவே டென்த்து வர நா ரொம்ப கஷ்டப்பட்டே நெறைய அப்பய்னா நா நெறைய கஷ்டப்பட்டே அதுக்கப்ற மாட்டு ஸ்டடிஸ்லயுமே ரொம்ப கஷ்டப்பட்டே அப்றோம் சில பல ஹெல்த் இஸ்யு ஆச்சு அது லயு ரொம்ப கஷ்டப்பட்டே லெவன்த்து டுவல்த்துல நியூவா ஃப்ரண்ட்ஸ் கெடச்சாங்க அப்போ ஒரு கேங்லா ஃபாம் ஆச்சு அப்றமா நியூவா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அப்பவே எனக்கு கெடச்சிடுச்சி
அதனால உங்க லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா போயிடுச்சு இல்லையா அதனால உங்களுக்கு அது து
அப்போ அந்த லைஃப் வந்து அது நிலைக்கு நிலைக்காது அது வந்து ஜஸ்ட் அஃபக்ஷன் அப்டின்னு தானே எல்லாரு நெனப்போ ஏன்னா நானே அப்டிதா நெனச்சே அப்பல்லா அது அஃபெக்ஷன் அப்டின்னு தானே எல்லாரு சொல்வாங்க இல்ல எனக்கே அப்டித்தா தோணுச்சுது அதுக்கப்றமாட் அப்டியெ நெறைய சண்ட வேண்டா அப்புல்லா நாங்க வந் து ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணி வேண்டா அப்பல்லா ரொம்ப இது பிரிஞ்சு போயி பேமா மாச கணக்கல்லா பேசாம இருந்து ஆனா வேண்டான் சொன்னாலு நாங்க போகல இல்ல வேண்டா போக கூடாது அப்டின்னா லைஃப கஷ்டப்பட்டு ஓட்டி ஓட்டி அப்டி காலேஜ் போய் அப்டி எனக்கு காலேஜ்லயு ஃபிரெண்ட்ஸ் வந்து ஒரு கேங்கா அதுவு ஏ மனசுக்கு என்ன என்ன எனக்கு ஏத்த போலயு அவங்களுக்கு நா ஏத்து ஏத்த போலயு கிடச்சனால அப்டியெ லைஃப் ஓடுச்சு அப்றோ கரெட்டா லைஃப் செட்டில் ஆகும்போது ஓகே நா வந்து சேந்தோ கடைய வீட்ல வந்து சொன்னோ அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே பையன் நல்ல பையனாவு அவ இது இதா இருந்தனால அக்சப்ட் பண்ணி வீட்லயு ஓகே சொல்லி சேத்து வச்சுட்டாங்க
அதனால உங்ளுக்கு வந்து லைஃப் நல்லா போய்ட்ருக்கு இல்ல நீங்க லைஃப் சூஸ் பண்ணது வந்து தப்பா இருந்துச்சுன்னா அதே வீட்ல வந்து நம்மள என்ன சொல்வாங்க நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா வீட்ட விட்டே தொரத்தி விட்ருந்தாலு அத ஆச்ரியப்படுத்தி கெடையாது
அம்மா அதுல குழு நம்ம என்ன
அது உண்மதா ஒரு ஸ்டோரி உண்டல்ல காலே ஜ்ல வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டோ ஒரு இது உண்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல ஒரு லெசன் உண்டு பார்த் ஆஃப் த த ரோடுன்னு ஒண்ணு உண்டு அதுல வந்து கரெக்ட் டான டிசிஷன் எடுக்கனு ஏ ஒரே டிஸ்யு ஒரு ஒரு ஒரு ரோடு வந்து முள்ளு இது ஒரு குண்டு குழியுமா ருக்கு ஒரு ரோடு வந்து நல்லா ருக்கு அதா எப்பவுமே இந்த படத்துலல்லா சொல்லுவாங்ளே கரெக்டா அந்த நண்பன் படத்துல சொல்லியிருப்பா நீ வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கணு அப்டின்னு அதா நம்ம கரெக்டான லைஃப் பாட்னரையு லைஃப்ல வரக்கூடிய அந்த சரௌண்டிங்ல இரு நம்ம ஃபரெண்ட்ஸ் ஃபேமிலி சூஸ் பண்டோனா நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு இதுல போவோ இல்லனா நம்ம வந்து குண்ட்ல போய் தா உழுவோ
ஆமா நம்ம சூஸ் பண்றவங்கள பொருத்துதா ருக்கு எப்டி நம்ம லைஃப் வந்து போகு அதுக்கப்ற என்ன கு என்ன ஏதுன்றதல்லா ஒரு ஒருத்தவங்கள பொறுத்துதா இருக்கு
ஆமா ஒரு பார்ஜனையு ஒரு ஆளுகளையு பொறுத்துதா இருக்கு கேரக்ட்ரு ஓவராளுடைய கேரக்டர பொறுத்து இருக்கு
ஆமாமா அப்பறம் நீங்க என்ன சாப்ட்டீங்க இப்ப என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே நான்வெஜ்ஜு நெச்சோர் சொல்வாங்கல்ல
மிச்சர்
நெச்சோரு
நெய்சோர் நெய்சோறு
நெய் சோர்ன் சொல்வீங்ளா நாங்க நெச்சோருன் சொல்லுவோ நெச்சோறு எறச்சிக்கறி அப்புறமட்டு பொரிச்சது அப்டி சாப்ட்டோம்
சாப்ட்டு முடிச்சிட்டீங்க இன்னைக்கு மதியம்
ஆமா மதியோ சாப்ட்டுட்டே ம டேப்லட் போட்ணுமா அதா மதியோ சாப்ட்னன் சீக்ரோ சாப்ட்டுட்டே
சேர் சேர் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க நல்லா ஃபுட்டு எடுத்துக்கோ இந்த டைம்ல வெளி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க சுகர் அவாய்ட் பண்ணுங்க
இதெல்லா நா வந்து அவ்ளவா சாப்ட மாட்டே நீங்க சொன்னாலு சொல்லைனாலு நா வந்து அ இதெல்லா சாப்பிட மாட்டே நீ உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்ல்லா புடிக்குமா
ஆ சாக்லேட் ஐஸ் க்ரீம்னா உசுரு
ரொம்ப புடிக்குமா
ஆமா சாக்லேட்டு ஏழ்தி வெச்சாலே போது ம் ம் ம் அது ஒரு ஒரு சில எழுதறக்கும் சாக்லேட்லியு எனக்கு சின்ன புள்ளைலருந்தே எங்க வீட்ல வாங்கி குடுத்து எது கேட்டாலு வாங்கி கு வாங்கி குடுத்து பழக்கறதுனால சாக்லேட்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
இல்ல எங்க வீட்லயு அதெல்லா எக்கச்சக்கமா இருக்கு சின்ன பிள்ளைலியு சரி இப்பவுமே எக்கச்சக்கமா அந்த ஃபாரின் சாக்லேட்டு இல்லனா வீட்ல அ வீட்லருந்து வெளிய இருந்து வாங்கிட்டு வர ச ஆ சாக்லேட் அது எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு அது எதுமே பிடிக்காது எது எது தந்தாலு வேண்டா வேண் எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் ஐட்டமே புடிக்காது கண்டிப்பா ஆமா ஆமா ஃபாரின் நீங் ஃபுல்லாவே ஃபாரின் பொருளுங்
அதனாலேயே எனக்கது ரொம்ப புடிக்கு
எனக்கு அது எதுவ்மே புடிக்காது ஏனு தெரியாது திங்ஸ் எதாவ்து தந்தீங்கன்னா நா வாங்கிப்பே ஆனா எனக்கு இந்த சாக்லேட்டு ஸ்வீட்ஸெல்லா நீங்க எனக்கு
எ எல்லாமே புடிக்கு ஃபாரின் திங்க்ஸு புடிக்கு ஃபாரின் சாக்லேட்டு புடிக்கு ஃபாரின் பெர்ஃயூம்லருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே
எனக்கு அது ஏனா எனக்கு அது வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டமே புடிக்காது
ஆ அது ஒரு சில பேரோட விருப்போ இல்லயா
அ